லோ தோழி ஹலோ தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது தோழி நலமா இருக்கிங்ளா
ஆ நலமா இருக்கே தோழி சாப்ட்டிங்ளா
அ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டிங்ளா
உங்குளுக்கு பிரேக் ஆகுது தோழி டவர் இருக்கா
ஆ இருக்கு தோழி இப்ப கேக்குதா சரியா
ஆ கேக்குது தோழி
சாப்ட்டிங்ளா தோழி காலைல இட்லி தோழி
சூப்பர் தோழி
செரி தோழி இப்ப எனக்கு ஒரு சந்தேக நா உங்கள்ட்ட கேக்லாமா
ஆ சொல்லுங்க தோழி
சந்தேக இல்ல அ ஒரு சாதாரணமா கேக்கற இப்ப கொழந்தைங்கள பத்தி நீங்க என்ன நெனைக்கிறிங்க குழந்தைங்கள எப்படி வளக்கணு அப்டின் நெனைக்கிறிங்க இப்ப நெறைய பேரண்ட்ஸ் வந்து நா சொல்ற விஷய வந்து எ கொழந்தைக்கு மூணு வயசு ஆயிட்டு நாலு வயசாயிட்டு சரியா பேச மாட் றாங்க அப்டினு நெறைய பேரு சொல்றாங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறிங்க எதனால பேச மாட்றாங்க எ அப்டின் நெனைக்கிறிங்க
கண்டிப்பா தோழி தோழி எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க தோழி என்னோட மொத பாப் பா வந்து பேசாமதா இருந்தாங்க ரெண்ட்ற வயுசு வரையு பேச கோவமா இருந்தாங்க பேச இப்போ ஒரு கொழந்தகிட்ட வந்து நம்ம அம்மா அப்பா அப்டின்றது பேச ஆரம்ச்சாதா கொழந்தைங்களு பேசு ஸ்டார்ட்டிங்லருந்து பேசனு
ஆஹ்
பேசாம நம்ம வேலைய மட்டு பாத்துட்ருக்கனால அந்தப் பிள்ளைங்க பேச மாட்டிக்குது கேட்டா அந்த பிள்ளைங்க பேச மாட்டிக்குதுன் சொல்றோ அவ்ளதா
உம்
சின்ன வயசுல பேசாமதா இருந்துச்சு ஸ்கூல் அனுப்புனே எல் கே ஜ் அனுப்புனே
உம்
இப்ப எங்க பாப்பா அவ்ளோ வாய் பேசு
உம் அப்ப இதுல இருந்து என்ன தெரிய்துனா கொழந்தைங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டே இருக்கனு பேச்சு குடுத்
ஆமா இல்லனா கொழந்தைங்க வந்து பேசாது நம்ம நெனைப்போ ஆனா அந்த பிள்ளைங்க பேச மாட்டிக்கிதே என்னாச்சோ தெர்லயே ஏதாச்சோ தெர்லயேன் பயப்புடுவோ
ஆஹ்
நா பண்ற தப்புனாலதா கொழந்தைங்க பேச மாட்டிக்குதுன்றது நமக்கு தெரிய மாட்டிங்குது
ஆஹ் அஹ்
இப்பப்ப பாருங்க சூப்பரா பேசு இப்பதா ஒன்றர வயசு தா ஆகுது அவ்ளோ வாய் உ அம்மா அப்பா எல்லாமே சொல்லு ஏ சொல்லுனா எங்க பெரிய பாப்பா சின்னப் பாப்பாட்ட பேசுது
ஆமா ஆஹ்
இந்தபுள்ள வாய் பேசுது
ஆஹ் கண்டிப்பா
ஏனா ரெண்ரவயசு வரையு பேசாத பிள்ள இப்ப பேசுறாங்க ஒன்ர வயசுக்குள்ள உம்
ஆஹ்
னால கொழந்தைங்கிட்ட நம்ம பேசுறதுனாலதா பேசு கொழந்தைங்க கொழந்தைங்ள தப்பு சொல்ல முடியாது ஏனா கொழந்தைங்களுக்கு தெரியாது குடுத்தாதா கொழந்தைங்க பேசு நம்மகிட்ட
உம் உம் ம் இப்ப நெறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன்லா குடுத்துற்றாங்க கைல நெறைய பொம்ம படோ அது மார்லா வச்சு குடுத்துற்றாங்க
அப்டிலா குடுக்ககூடாது தோழி ஏனா அதெல்லா தப்பான விரு ஒரு விஷ்யோ ஏனா இப்ப இருக்க ன்ரேஷன்ல வந்து ஃபோன் யூஸ் பண்றதே தப்புன்ற மார்ருக்கு
ஆ
வெடிக்குது நார்மலா சார்ஜர் போட்டிருக்க எடத்துல இருந்து வெடிக்குது
ம் ஆமா தோழி நறைய நியூஸ்ல அதெல்லா பாக்குறோ
ஆமா அதையு மீறி நம்ம அ இப்ப சார்ஜர் போட்டுருந்தன்னு வச்சுக்கோங்கள அந்த கொழந்தைங்க வந்து தானாவே அ சார்ஜர்ல இருந்து எடுக் கால் அட்டென் பண்ணு அந்த பிள்ளைங்கே தானா பேசும் அப்டி எல்லா பே ச கூடாது தோழி ஏன்னா அதெல்லா தப்பான ஒரு விஷயோ ஃபோன் பழகி குடுக்குறதே தப்பு
ஆ ஆமா தோழி
ஃபோன்ல வந்து கெட்டு போறோன்னா நம்ம பிள்ளைங்களையு ஃபோன்ல கெடக்கூடாது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா தோழி
பண்றே தோழி
ஆ ஆமா தோழி, இப்பல்லா நா என் எனக்கு கல்யாண ஆனதுக்கு அப்பறந்தா எனக்குன்னு ஒரு தனி ஃபோனு தனியா நா ஃபோன் வச்சு பேசிட்டு இருக்கிறதே கல்யாணம் ஆனதுக்கு அப்பறந்தா தோழி ஆனா இப் இப் இப்ப உள்ள பசங்கள பாத்தோம்னா ஆ, ஒரு அ சிக்ஸ்து படிக்கதுங்க எ ஏழாவது படிக்குதுங்க கேட்டா ஃபோன் தனியா இண்டிவிஜுவலா ஃபோன் வச்சிருக்குங்க ஃபோன் நெறைய கொழந்தைங்க வந்து ஃபோன்லதா தா டைம் ஸ்பென் பண்றாங்க
இல்ல இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்கூல்லே வந்து ஃபோன்ல எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இந்த பிள்ளங்க ஃபோன் பாக் க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப அந்த ஃபோ கொதின்ற மாரிலா இருக்றாங்க ஆனா வந்து அதெல்லா தப்பான விஷயோ அது புரிஞ்சா வந்து அதை குடுக்க மாட்டாங்க சரி ஓகே எக்ஸாம் னா ஓகே எக்ஸாம் முடிச் சுட்டு ஃபோன வச்சிட்ணு
ம் ஆமா தோழி
அவங்க வந்து கால் பேசுறது இந்த சின்ன சின்ன வயசுலயே தப்பான எப்படி சொல்றது தப்பான ஒரு விஷயத் ட்டு வர மாரி இருக்கு
ஆஹ் ஆமா தோழி ஆமா தோழி
கண்டிப்பா தோழி
உம் இப்ப குழந்தைங்க உம் சொல்லுங்க தோழி
போனு அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது தோழி
ஆஹ் கண்டிப்பா தோழி
அப்ப போன் கொடுக்க மாட்டாங்க
ஆஹ்
கண்டிப்பா தோழி
இது வந்து கோ ஏ எனக்கு ஒரு பெண் குழந்தருக்காங்க தோழி
சூப்பர் தோழி பெண் பெண் கொழந்தைங்க எப்படி வளர்க்கணும்னு ஆசப்படுறீங்க
பெண் குழந்தைங்க எப்படி வளர்க்கணும்னா நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல ப்ரீடம் கொடுக்கணும் அதே நேரத்துல அந்த ஃப்ரீடத்த அவங்க வந்து தாண்டி போக கூடாது கண் அதுங்களுக்குன்னு ஒரு கண் ட்ரோல் இருக்கணும் நம்ம எதுக்காக நம்ம குழந்தைங்களுக் கொஞ்ச ஃப்ரீடம் கொடுக்கரோனா ந அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும் யா யார் பாத்தும் பயப்படக்க கூடாது அந்த அதே அளவுக்கு அந்த பயம் வந்து எது எதுல இருக்கணுமோ அது அதுல அந்த பயம் இரு கணும் கண்டிப்பா ஆஹ் அந்த மாதிரி ஃப்ரீயா வளர்க இருக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துலயுமே போல்டா இருக்கணும் ஆஹ் அப்புறம் நல்லா படி படிக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வேல அவங்க யாரையும் சார்ந்து இருக்க கூடாது
கண்டிப்பா
அவங்களே ஒரு ஆம்பள பிள்ள வந்து எப்படி இருக்காங்களோ அந்த தைரியத்தோடையும் அந்த மாதிரியான வேலை பார்த்துக்கிட்டும் அவங்க வந்து இருக்கணும் ஆஹ் அப்படி வளர்க்கணும் தோழி கண்டிப் பன
கண்டிப்பா தோழி நம்ம மனசுல அதானே இருக்கு நம்மலாம் ஃப்ரீடமா எவ்ளோ ஃப்ரீடமா வளந்து இருக்கு ஆஹ ஆனா ஒரு செய்யிடமே இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது
ஆமா தோழி கண்டிப்பா
தோழி எங்க அம்மா பேச்செல்லா கே க்கவே மாட்டேன் வெளியே அவ்ளோ சுத்துவே பிரண்ட்ஸ் கூட சுத்துவேன் என்னைய யாரு கேள்வி கேட் இருக்க மாட்டாங்க வீட்ல செரி ஓகேன்னு அப் அப்பிடியே விட்ருவாங்க செரி சின்ன பிள்ள ஏதோ பண்ணுதுன்ற மாரி விட்ருவாங்க
ஆ
கோயிலுக்கு போறதுனா கூட நம்ம போகம்ல
ஆமாங்க தோழி
கோயிலுக்கு போறதே எதுக்குன்ற மாரி கேள்வி வந்துருச்சு என்ன சொல்ல ஃபிரீடமே இல்ல தோழி
ஆமாங்க தோழி அ அப்படி நம்ம கஷ்டப்படுறத பாத்து நம்ம பொண்ணுங்க வந்து கஷ்டப்படக் கூடாது அப்டித்தா தோ ஆ அப் படிதா தோணுது
ம்
ட கஷ்டத்த நம்ம பொண்ணுங்க படக்கூடாது
கண்டிப்பா தோழி
ம்
அதே மாரி ஃப்ரீடம் கண்டிப்பா வேணு அப்பல்லா நமக்குலா ஃப்ரீடம்னா அதிகமாவு யூஸ் பண்ண போறது கெடையாது ஃப்ரீடம் தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ண போறது கெடையாது ஒரு சின்ன கடைக்கு போகணுனா கூட ஃப்ரீடத்த நம்ம அவங்கள தேடிட்டு போற மார் இருக்கு
ஆ ஆமாங்க தோழி
ஏனா கேட்டா நாந்தா உன்னைய கல்யாணம் பண்ணிருக்கே
ஆ ஆமா நீ என்ன என்னய சாந்துதா இருக்கற க நா இல்லனா நீ இ இல்ல
ம், ம் சாப்பாட்டுக்கே என்னா பண்ணுவ நா இல்லன்னா சாப்பாட்டுக்கு என்னா பண்ணுவன்ற கேள்வி எல்லா எழும்புது
ஆம் ம்மா ஆமா
என்னா சொல்ல நம்மளால்லா எதுவுமே பண்ண முடியாதுன்னு மனசுல எண்ண இருக்கற்துனால தானே அப்டி சொல்றாங்க
அ ஆமாங்க தோழி
நம்பளாலே எல்லாமே பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா இந்த வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டாங்க
ம் கண்டிப்பா தோழி
கண்டிப்பா தோழி இப்பெல்லா வீட்ல சும்மார் சும்மா இருக்கற்தேதா சொல்றாங்க இப்போ ரெண்டு பிள்ளைங்கள பாத்துக்குறோ வீட்டு வேலை பாகத் பாத்துக்றோன்லா கெடையாது நீ சும்மாதானே இருக் க்ற என்ன பண்ற
அ ஆம்மா ஆமா இப்ப நமக்கு தானே தோழி தெரியுது நம்ம வீட்ல நம்ம எவ்ளோ வேல பாக் க்றோ நமக்கு ஒரு ஒரு அர மண்நேரம் நமக் க்குனு அதற்கான எட நேரம் கெடைக்குது அப்படிங்கறதே பெரிதா பெருசாதா இருக்கு
கண்டிப்பா தோழி
இப்ப வேல பாக்குறோங் ஒரு ஆபீஸ்ல ஒரு வேல பாக்குறாங்க அப்டின்னா அவங்களுக்குன்னு ஒரு பிரேக் டைம் இருக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு அந்த லஞ்ச் டைம்லயு அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஃபிப்டீன் டய ஃபிப்டீன் மினிட்ஸ்கு கிட்டத்தட்ட அவங்க ஒதுக்கி அவங்களுக்கான நேரத்த ஒதுக்கி கொஞ்ச ஃப்ரீயா இருப்பாங்க அந்த நேரம் குட நம்ம வீட்ல இருக் க்றவங்களுக்கு கெடைக்கிறது இல்ல
கண்டிப்பா
அது வந்து வீட்டு வேல பாக்குறவங்களுக்கு தெரியறதில்ல வீட்ல தான நீ சும்மா தான இருக்கற வீட்டுல தானே இருக்கற பொழுதனைக்கு வீட்ல தான இருக்கற இதே வார்த்தையை கேட்கு போது உங்களுக்கு எப்டி தோழி இருக்கு
எரிச்சலா இருக்கு தோழி ம் என்ன சொல்ல நம்ம அதுதானே அனுபவிக்க க்றோ
ஆம்மா அவங்க இதே நம்ம வீட்லே ஒரு நாள் வீட்ல இல்லாம வந்துட்டு ஒரு வே வெளில நம்ம எங்கயாது வீட்டுல இல்லாம நம்ம அம்மா வீடலயோ இல்ல நம்ம தெரிஞ்சவங்க வீட்லயோ இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பாத்தோம்னா ஐயோ நம்ம ஒரு நாள் தான் இருந்தோ அந்த ரெண்டு நாள் வேல கெடக்கு வீட்
போனோன்றுக்கு ஊருக்கே ஏன்னா வீடு அப் அந்திர அந்த கோலத்துல போட்டு வச்சிருப் பாங்க
ஆ கண்டிப்பா தோழி
பண்ண முடிலன்னு கேட்டா இதெல்லா ஒரு வேலயா நீயே வந்து பண்ணுன்னுவாங்க
ம் ஆமாங்க தோழி
அது ஒரு வேலயான்னா நீங்களே பண்ண வேண்டிதுதானே அத ஏ அப்டியே சைலன்ண்டா போட்டு வச்சிருக்கீங்க
ம் ஆமா
அதெல்லா புரியாது அவுங்க வேல பண்றது வந்து கஷ்டோ நம்ம சொல்ற மாரி நம்ம வேலய அவுங்க கஷ்டோனு சொல்ல மாட்டாங்க
ஆஹ் ஆமாங்க சொல்லி ஏன்னா ஆமாங்க தோழி அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துட்டு அவங்க வந்து சம்பளம் அப்படிங்கறத ஒண்ண குடுத்துறாங்க இல்லையா அதுனால ஒங்களுக் கு வந்து அது வந்து பெருசா தெரிது நா சம்பாரிச்சுட்டு வந்து குடுக்குறே
ம்
அப்புடிங்க அவுங்க பாக்குற வேலெக்கான சம்பளோ குடுக்குறதுனால தெரிது இப்ப நம்ம வ எவ்ளோ வேல பாக்குறோ நமக்குன்னு எதுமே இல்லயே
கண்டிப்பா தோழி நமக்குன் இருக்கற பிள்ளைங்க தா இருப்பாங்க வேற எதுவுமே இல்ல இதுதா சம்பளம் நமக்கு
ஆமாங்க தோழி
ஏ ஹஸ்பண்ட்லா டிரைவரா இருக்காரு தோழி லாரி ஓட்டுவாரு எல்லா வண்டியும் ஓட்டுவாரு
ஆ
போய்ட்டு நைட்லயும் வண்டி ஓட்டுவாரு பகல்லயும் வண்டி ஓட்டுவாரு நா சரி பாவோம் எவ்ளோ கஷ்டப்படுறாரு குடும்பத்துக்காகனு நெனைப் ஒரளுக்கு என்ன
ஆ அப்ப கேக்கும் போது நமக்கே வெறுத்து போய்டுதுல
ஆமா
ஆமா
அதுக்கெலா ஒரு மனசு வேணு தோழி பாராட்டுறதுக்கெலா
ஆமாங்க தோழி
மா பாராட்ட மனசு இல்லாதவங்க இப்டிதா சொல்லுவாங்க கண்டிப்பா தோழி உங்க வீட்ல எப்டி தோழி இதே மாதிரி தானா
இல்லங்க தோழி எ ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல்ல வேல பாக்குறாங்க எல்லாமே சமப்பாங்க ஆல்ரவுண்டு பரோட்டால இருந்து பிரியாணில இருந்து வெஜ் நான்வெஜ் அப்டி இருந்து எல்லாமே சமப்பாங்க ஹோ அவுங்க டைம் சொல்லுவாங்க தா கோவத்துல வந் ந்து நீ வீட்ல தான இருக்குற நீ சும்மா தான இருக்குற வேல போ வேல பாக்குற எனக்கு தான தெரியு அப்புடின் சொல்லுவாங்க இருந்தாலு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஏ மாமியார் மாம்னார் ட்டருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்குன்னு நிப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க கேர் பண்ணுவாங்க அதனால எனக்கு புடிக்கு ம், அ, அந்த அளவுக்கு வெ சம்டைம்ஸ் வெறுத்துதா போவு அவங்க பேசுறத பாத்தா அதுக்கப் றோ நமக்ககாகதான பேசுறாங்க நமக்காகதான நமக்குன்னு நமக் ங்கறப்ப அவங்க வந்து நிக்கிம்போது அது கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு, நமக்குன்னு இருக்காங்க நமக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அப்டின்னு நெனைக்கிறப்ப கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி, தோழி எனக்கு ஒரு டவுட்டு
ஆ சொல்லுங்க தோழி
உங்களுக்கு இப்ப நீங்க கால் பேசிட்டு இருக்கீங்கல்ல தோழி
ஆமாங்க தோழி
அதுல உங்களுக்கு டைம் காட்டுதா தோழி
டைம் இல்ல தோழி காட்ல
காட்டலையா எனக்குமே காட்ல தோழி அதா கேட்ட
சேரி ஓகே தோ, அது